சொல்லுங்க பேச்
ஆ அந்த அரேபியன் புட்டிங்கா தோழி ஆ அது இன்னு முடிக்கவில்லை தோழி அது அது மெல்ல திரும்பி இன்னொரு ப்ரேட்டு ஆ தோழி திரும்பி நாலு ஸ்சைஸா போட்டு அத வர வராட்டி எடுத்துருக்கும்ல தோழி வெயில திரும்பி அத மேல அடுக்கி திரும்பி அது மேல இந்த பால்ல கஷ்ட பவுடர் எல்லா போட்டிருந்தோம்ல தோழி அத திரும்பயு ஃபுல்லா நல்லா நனையணு தோழி அதுல நல்லா வந்து ஃபுல்லா எல்லாத்லயு ஊரிக்கணு தோழி பிரெட்டுல அந்த மாரி பண்ணிட்டு அதுக்கு மேல ஃப்ரெஷ் கீரிம் போட்டுக்கலா தோழி ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா போடுங்க இல்லன்னா அவசியோ இல்ல
உம்
உம் ஃப்ரெஷ் கிரீம் போட்டா இன்னு டேஸ்ட் கிடைக்கு அவ்ளோதா தோழி ஃப்ரெஷ் கிரீம் போடுங்க திரும்பியு அதுக்கு மேல கொஞ்சம் மீதி அந்த பால்ல பண்ணது இருக்கு அத ஊத்துங்க இந்த மாரி ஒரு ரெண்டு வாட்டி பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பாதாம் பிஸ்தாலா இருக்குல்ல தோழி
ஆமா தோழி
அதெல்லா கொஞ்சோ லைட்டா உடச்சிங்க ரொம்ப மாவு மாரியாக்காம லைட்டா ஒரு ஓட்டு லைட்டா இந்த சிம்மில சிம்மில வச்சு ஓட்டுற மாரி ஓட்டிங்க தோழி மிக்சில ஆ ஆ அத அப்டியே தூவி வுட்டுருங்க ஃபுல்லா நா அப்ற வந்து இந்த கருப்பு திராட்ச போடுவே தோழி இதுங்க அப்பயாவது அப்ப வெறும்லே எடுத்து திண்ண மாட்டுதுங்க இதுல போட்டாலாவது சாப்புடுங்கன்னு சொல்லிட்டு அதையு போ போட்றது உண்டு தோழி அத போட்டுட்டு இந்த கொக்கோ பவுடர் கொஞ்ச இருக்கு தோழி என்ட்ட செரி என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேரி இந்த வாட்டி தா அத சும்மா அது ஒரு டிசைன் மாரி பண்ணிவுட்டே ஆ பண்ணிவிட்டோனே பண்ணிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க தோழி ஃப்ரீசர்ல வக்க வேண்டா உங்களுக்கு ஏன்னா ஃப்ரிசர்ல வச்சீங்கன்னா அது ஒரு மாரி கெட்டியாப்போயி அது ஒரு மா ரி நல்லால்ல ஒங்களுக்கு ப்ரெட்டே ஒரு மாரி ஹாடான மாரி ஆயிடுது அதனால நார்மலா நீங்க ஃப்ரிட்ஜில வச்சா போது ஆ ஃப்ரிட்ஜில வச்சிட்டு கொஞ்சோ ம் இப்ப காலைலயே பண்ணுவில மதியோ பண்ணி வக்கிறீங்கன்னா ஈவினிங் நீங்க மாலை நேரத்துல ஸ்நாக்ஸ் மாரி கூட குடுக்கலா தோழி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தோழி அது அப்டியே அந்த ஃப்ரெஷ் க்ரீமு அந்த கச்சரப்படெல்லா கலந்து ஒரு க்ரீமியா வரு தோழி
செரிங்க தோழி ஆனா நீங்க சொல்றது பாக்குறப்பே ஏதோ ஸ்வீட் சாப்புட்ற ஒரு அந்த உணர்வு வந்துடுது தோழி வந்து இன்னைக்கு சாயந்திரமே நா செஞ்சி அவனுக்கு தோழி இல்லன்னா கடையிலயாது வாங்கி சாப்ட்டே ஆவணு தோழி அந்த அளவுக்கு ஒரு நாவுல சுவை வந்துட்டு சுவை வந்துட்
நம்ப பண்றதுதா தோழி நம்ப கடைல வாங்கி சாப்புட்றதோட நம்ப வாங்கி சாப் பண்ணி சாப் டோனா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாருக்கு தோழி ம் ம் அப்டி இல்லையா இல்லனா இந்த சேமியால கேசரி பண்றது உண்டு தோழி அது எ பையனுக்கு ரொம்ப புடிக்கு ஆ ஆ அ நெறையா சாப்ட மாட் ட ஓரளவு சாப்டுவாரு இந்த பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு நம்ம போனாலே இதேதா செய்ய சொல்லுங்க
ம்
ஏறவுடனே எங்க அக்கா மொறைக்கிறதுண்டு கெளம்பு கெளம்பு இதுங்களுக்கு வேற வேலல்ல ஒனக்கு வேற வேலல்ல நீ என்னமோ சின்ன புள்ள மாரி அதுங்க கூட சேந்துக்கி ட்டு அதுங்க கேக்குறதல்லா பண்ணி கொடுத்துட்டுருக்கனு திட்டுவா ப்புல நா ரவா கேச ரவா கேசரி பண்ணுவாங்க தோழி இதுங்களுக்கு சேமியா கேசரினா ரொம்ப புடிக்கு தோழி அதனால அது பண்றதுண்டு ம் ம் அப்டின்னு ஏனா இந்த ராகி சேமியா இருக்குல தோழி
ஆமா தோழி ஆமா தோழி
ஆ அதுல எல்லாருமே ஸ்வீட் பண்ணுவாங்கள தோழி அந்த அந் ராகிய வேவ வெச்சு எடுத்துட்டு ம் ம் ம் ம் தேங்கா திருவி போட்டு அ நா ட்டு சக்கர இல்லன்னா வெல்ல சக்கர போட்டு ஏலக்கா பவுடரு ஏலக்கா அ இதுவு என்ன பண்றது தோழி
ம் நானு அதேதா அந்த முறையிலயூ நானு செய்வ தோழி ராகி சமயாவ எடுத் து பச்ச தண்ணீல அதோட ரெண்டு நிமிடோ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாரி ஊறவுட்டுட்டு தோழி அத தண்ணியில்லாம சுத்தமா வடிக்கட்டிட்டு தோழி இட்லி பானையில ஒரு துணிய போட்டு அது மேல வச் சி ஓர் ரெண்டு அதே மாரி ஒரு ரெண்டு செகண்ட் தோழி வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கூட அதிகந்தா சொல்லுவாங்க தொழி வெந்துரு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோ ஆற விட்டுட்டு தோழி அதுல வந்து கொஞ்சமா தேங்கா துருவி போட்டு நாட்டு சக்கர சேத் சாப்ட்டனா நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா வந்து
ஆ இதுல நறையா பேரு ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க தோழி
அ இதே மாரி பாத்திங்கன்னா வெல்லயு செய்வாங்க தோழி அ எங்க எங்களோட அத் தைய வந்து பாத்திங்கன்னா தொழில் இந்த பயிர் இருக்குல்ல தோழி அந்த பயிர என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா தோழி பச்ச பயர் இருக்குல்ல தோழி அந்த பச்ச பயர் வந்து பாத்திங்கன்னா தோழி ஒரு அஞ்சு மண் நேரோ ஊர வெப்பாங்க தோழி ஊற வச்சி அது தூசலா இல்லாம சுத்தம் பண்ணிட்டு ம் ஆ அதனது மிக்சி அல்லது கிரைண்டர்ல போட்டு அரச்சி தோழி இந்த இட் ட்லி மாவு பாத்துக்க எடுத்தருவாங்கா தோழி புளிக்கல்லா வெக்க இங்க அவசியமே இல்ல தோழி அப்புடியே என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி பானைல வடுத்து இட்லி மாரி குண்டு குண்டா ஊத்தி வேணு
அத வேங்க வெச்சி எடுத்தத நல்லா ஆற வச்சுட்டு தூங்கி அத இட்லி மாவு உழுத்து அந்த மாரி ஒரு கட் டியான இதே இருக்கக்கூடாது தோழி அப்படே உதிரி உதிரியா உதுத்து உடுவாங்க தோழி உதுத்து உட்டுட்டு அதுல என்ன பண்ணுவாங்கனா தேங்கா துருவி போடுவாங்க ஏலக்கா போடுவாங்க தோழி நா டுச்சக்கர இது எல்லாத்தையு போட்டு சாப்படுறப்ப ஒரு மாரி அந்த டேஸ்ட்டு வித்தியாசப்படு அனா வந்து சாப்பட்றப்ப ஆசையாகவு இரு அது அவ்ளோ ஸ்வீட்டுனு சொல்லிட முடியாது அனா அவ்வளவு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி புரதச்சத்த அதி கோ நிறைந்த உணவு தோழி அது பாத்திங்கன்னா பஸ்ட்டே சாப்படறபைலா அந்த தயிர் வாடா ஒரு மாரி இருக்கு தோழி அப்பறோ சாப்ட சாப்ட பாத்திங்கன்னா இப்ப வந்து அது ரொம்ப புடிச்சி தோழி வந்து பாத்திங்கன்னா ஒரு மாரி தொண்டைய அடைக்கு பாத்திங்கன்னா அதனால கொஞ்சோ பொறும அ வந்து சாப்படனு வந்து
ஓ செரிங்க தோழி எனக்கு இப்பதா தோழி ஒன்னு தோணுது இந்த பயிருன்னு சொல்றாங்களா தோழி பச்ச பயர மொளக்கட்டி ஆ எல்லாரு அதுல வந்து இஞ்சி பூண்டு ன இஞ்சி போட்டு பச்ச மெளகா போட்டு அரச்சி அது ஒரு தோச மாரி ஊற்றி சாப்பிடுறார்கள் இல்லை
ஆ ஆமா ஆமா தோழி ஆமா தோழி
அது தான் வந்து எனக்கு என்னென்னா தோழி அது வந்து வெறும்லே நம்ம பச்சைப்பயிற மட்டுமே அரைச்சி போட்டா அது ஸ்மெல்லு வரதாங்க செய்யும் தோழி அதுல ஸ்மெல்லுன்னா அது நமக்கு பிரச்சனை இல்ல கொழந்தைங்களுக்கு கேக்குறேன்
ஆ ஆமா தோழி
அப்ப அதுக்கு ம் சொல்லுங்க அதுக்கு நம்ம அந்த நம்மளோட அரிசி மாவு வந்து அந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மாவு இட்லி மாவு அத கல வந்து ஊத்தி தரலாமா தோழி இல்ல அதுவும் அப்டி தான் வாட வருமா
இல்ல தோழி கண்டிப்பா நீங்க சொல்ற அதே வந்து எனக்கும் இருந்தது தோழி நானா இந்த மாரி தா தோழி அமக்ஸ் அரிசி மாவு இட்லி மாவு அரைச்சுருக்கோம் தோழி அந்த மாவை இதோட கலந்துடுத்தா தோழி இந்த பச்சைப் பயிற ஏதா அரைச்சோன்னா அது ஒரு ஒரு ஒரு மா ஒரு விதமான குழ குழப்பு இருக்கும் அந்த மாவுல பாத்தீங்கன்னா தோழி நம்ம இட்லி மாவுல அந்த குழ குழப்பு பதம் இருக்காது தோழி வந்து அப் ம் அப் இப்ப இந்த ரெண்டையும் கலந்துட்டு தோழி தோசை பாதத்துக்கு அ அப்போதான் வரும் கொஞ்சோ தண்ணி ஊத்தி கொஞ்சோ உப்பு கூட சேர்த்துக்கிட்டு அந்த ஒன் தோழி அந்த வந்து சாதாரணமா நம்ம ஆ நம்மலாம் எப்டி தோச ஊத்தனுமோ அந்த பதத்துக்கு வந்துடும் தோழி அப்ப நம்ம ஊத்துறப்ப தோழி அதுலயே வந்து சின்ன ப கொழந்தைகலாம் வந்து ஜீரகம் சாப்பிடாத குழந்தைங்க சேரி தோழி அப்ப என்ன பண்லாம் அதுல ஜீரகத்தைப்ப மேலச்சு செஞ்சிறலாம் இடிச்ச கூடிய மாவுல தூங்கி ஓடலாம் தோழி முட்ட கோசு இல்ல என்னங்க அ கேப்சிக்கம்னு சொல்லுவாங்கல குறைங்க அதெல்லா கொஞ்ச கொஞ்சோ போட் வச்சுடு கூட நா பயன்படுத்துவ
ஓ சரிங்க தோழி அதா அப்ப அந்த பச்சவாட வராது நமக்குனா தெரியாது இந்த கொ ழந்தைங்களா தின்ற ஸ்நாக்ஸ் தான் அதுங்கள
ஆ ஆமா ஆமா ஆமா தோழி கண்டிப்பா அந்த குழந்தைகளே எப்டியாது சாப்ட வச்சிர்னு தோழி அதுக்கு என்னென்ன முறைகள் எல்லா இருக்குதோ ஏங்க சொல்லுச்சா
எனக்கு என்னெனா தோழி இப்ப நம்ம குடுக்குறத தா நம்ம எதோ அதட்டி குடுக்கலா அதுக்கப்புறலா அதுங்க ஏ இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துல அதது நம்ம உள்ள காலகட்டத்துலலா ஏதோ பத்தாவது பதினொன்னாதுல கூட நம்ம அடங்கி போனோ இப்ப இதுங்கெல்லா வந்து அஞ்சாது படிக்கும் போதே அடங்க மாட்டேதுங்க அதுங்களுக்கு புடிச்ச மாரிதா சாப்டுதுங்க சரி யா நம்ம அது அதுவரை க்கும் கொஞ்சோ அதடீ குடுத்துடலாம் அதுக்கப்புறம்னா அவன் இஷ்டத்துக்கு தா சாப்டுவாங்க
ஆமாங்க நீங்க சொல்வது உண்மைதா தோழி ஏனா இப்ப நம்ம என்ன குடுக் குறமோ அதுதா வந்து கடைசி வர அந்த குழந்தைங்களுக் ஊட்டமா இருக்கு தோழி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா பசங்க படிக்க வெளில போயிட்டாங்கன்னா தோழி வந்து என்னென்ன இருக்கோ அததா சாப்பிட்டாகனு வந்து
ஆமா ஆமா தோழி
நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைதா தோழி சத்தான ஆகாரம் குடுக்க முடியு வெளில படிக்க போயிட்டாங்கன்னா கடைல நொதோ சாப்பிட மாறி ஒரு சூழ்நில வரும் அப்போ அந்த குழந்தகளா தவிர்க்க முடியாதில்லையா அது ஏதோன்னு சாப்டுட்டு நம்ம ஒரு வேலய பாக்க போனு நம்ம படிப்ப பாக்க போணும் அப்டினு தா வருவாங் அதனால ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தைகளுக்கு எதெல்லா சத்தான உணவோ அதெல்லா அடிக்டாவது வந்து அந்த குழந்தைகள கொஞ்சமாது சாப்பிட வச்சுனு தோழி
கண்டிப்பா தோழி இது எதுனால தோழி நா சொல்றன்னா அ ஒரு நால் நாள் நல்லா பாத்துட்டே தோழி பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தா தோழி ரொம்ப பட்டுட்ட தோழி அதுவு அ வேற சைடு ஊருக்கு போயிருந்தே தோழி நார்த்து சைடுன்னு கூட வச்சுக்கோங்ளே அங்க என்ன இருக்கு அவங்களுக்கு சப்பாத்தி பன்னீரு ம்ச் இப்பிடிலா தான தோழி இருக்கு உங்களுக்கு ஏ இட்லி தோச கடைக்கிறதுலா ரொம்ப கஷ்டோ இல்லையா இவர் என்ன பண்ண பாலு கூட நம்புரு பால் கெடைக்காது பவுடர் பால் தா தோழி கிடச்சிது
ம்
ஆ இவரு என்ன பண்ணாரு அந்த முட்டையு பால்லையுமே உயிர் வாழ்ந்தாரு தோழி நால் நாளா
அப்படிங்களா தோழி
ஆ சாப்பிட்ல அர வாயில வைக்கல செரி மதியத்துல ஒருப் பொலவு சாதம்ன்னு ஒன்னு போட்ருந்தாங்க சேரி அப்பாடி பொலவு சாதமாது போட்ருக்காங்க அத வச்சு எதையாவது சிக்ககு இருந்துது தோழி கோழிய வச்சு குடுத்துடலானா அது வேற டேஸ்ல இருந்தது ம்ச் நம்ம பண்ற மாரி இருக்காதுல்ல ஆனாலு அதயு சாப்பில்ல தோழி ரெண்டு வாய் வாங்னாப்புல துப்பிட்டு போயிட்டே இருந்தாப்புல
ஓஹோ
அப்ப எல் கே ஜி யு கே ஜி படிசாப்பில எ கே ஜியோ ப்ரி கே ஜு யோனு நனைக்கிற ரொம்ப கஷ்டபட்டு போய்டே தோழி எனக்கு என்ன பயோனா இத மட்டுமே சாப்பிடுறானே அப்டிங்கற ஒரு பயோ வந்துட்டு ம்ச் சாப்பாடு இல்லா தோழி உங்களுக்கு காலைல காலைல ஒரு முட்ட எடுத்துப்பா அதுக்கப்புற அந்த ஹோட்டல்லயே இவ பால புடிச்சு எடுதிட்டு போறது இது எங்க கெட்டு போய்டுமோனு வேற ஒரு பயோ எனக்கு
ம்
அதனால அத ஒரு அர மண் நேரோ ஒரு மண்நேரத்துலே குடுத்துடுறதுங்க தோழி அதுக்கப் புறோ சாப்பாடு கடயாது மதியோ சாப்பிட மாட்டா
ஓஹோ ம்
அ திரும்பி நைட்டுக்கு திரும்பி அதே அந்த ஹோட்டலுக்கு வந்து திரும்பி அந்த பால மட்டு கொண்டுட்டு நைட்ல கொடுக்கறதுக்கு கொஞ்சோ அங்க எக்ஸ்ட் ட்றா வாங்கி வச்சிக்கிறதுங்க தோழி நைட்ல பசிச்சா என்ன பண்றதுன்னு
ஓ ம்ம்
இப்படியே தா தோழி இந்த நாலு நாளு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோ தோழி அப்புறோ வந்தா உனக்கு புடிக்குது புடிக்கல எதா இருந்தாலு தின்ணும்னு புட்டி பழக்கறது உண்டு பாத்தாதுக்கு வந்து ம் எனக்கு அப்பலேந்தே ஒரு பயோ வெளி ஃபுட் எல்லாம ஹோட்டல்லந்து நம்ம வாங்கி குடுத் தா இவனுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்கான்னு ரொம்ப ஒடம் முடியாத புள்ளதா தோழி சின்ன வயசுலெல்லா அதனால நா குடுக்குறது இல்ல இப்பப்ப பாக்கறது இப்பப்ப கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ ஹோட்டல் ஃபுட்டு கொஞ்சோ கொஞ்சோ குடுக்கிறது வந்துட்டு இல்ல இப்பயாவது ரொம்ப ரேர் ம்ச் ரொம்ப அடிக்கடி இல்ல எப்பாவது குடுக்குறது உண்டு இப்பப்ப கொஞ்சோ பழகிருக்காரு தோழி செரி வெளியில போனா நம்மளு இவன தேத்தி வைக்கணுன்னு சொல்லிட்டு அந்த நாலு நாள் கஷ் கப்புல இப்ப வந்து எல்லா குடுக்குறது உண்டு தோழி
சரிங்க தோழி ஏன்ன நம்ம சூழ்நிலையு அந்த மாரி அமையு தோழி வெளில போனா சில நேரோ நம்மளால அத அங்க வந்து நம்ம சம அடுப்பு ஏத்த பொருள்களு மளிகை ஜாமா எடுத்துட்டு அப்ப அந்த சூழ்நிலைக்கு அந்த மாரியான கடைகள்லா எல்லா மைதால செஞ்சதா இல்லைன்னா கூட அட்லீஸ் ஏதாவது ஒரு கோதுமை இருந்து இட்லி மாவு இருந்தாலு ரைஸ் அரிசி இருந்தாலு இதவு நா சாப்பிட்டு நானு
ஆ அதையு தாண்டி தோழி வாங்கி குடுத்தோ தோழி ஒரு ஹோட்டல்ல அதுவு பக்கத் துலெல்லா ஹோட்டல் கட புக் பண்ணி தா வரணு அந்த மாரி புக் பண்ணி ஒரு மண் நேரோ கழ்ச்சி வந்துது தோழி அந்த இட்லி ஆ ரெண்டு இட்லி அ ரெண்டு இட்லி எவ்ளவு நூர்ருவாய்க்கு மேல அதயு தாண்டி வாங்கி குடுத்ததுக்கு இட்லி வந்து மஞ்ச கலர்ல தா தோழி இர்ந்தது
ஆ அப்டியா தோழி
மினிமோ ஒர் ரெண்டு வாய் வாங்கி தூன் துப்பிட்டு போய்ட்டாப்புல நல்லாவே இல்ல அப்டினு
தோழி ஆனா உண்ம தாங் தோழி இந்த வெளில வாங்கற உணவுகள் வந்து ஒன்னு தரம் கொறஞ்சிருக்கு தோழி இல்ல
ம்
ஆனா வெலை அதிகமார்க்கு தோழி வந்து பாத்தீங்ன்னா இன்றைய காலக்கட்டத்துல பாத் தீங்னா ஒரு இட்லியே தோழி இருவர்ருபா இருவத்தஞ்சுருபா விக்கிது தோழி ஒருபா ரெண்ட்ருபா எப்பவுமே விக்கி இருவத்தஞ்சுருபாய்க்
ம் அத சொல்லுங்க தோழி அதுல இருந்து பயோ வந்து எல்லாமே குடுக்கறதுண்டு தோழி வெளில சாப் பறியா சாப்பிடு பரவால்ல இப்ப திடீர்னு நம்ம வெள்ல போறோன்னா சமாளிக்க முடியில தோழி நா
ம்
அவ சாப்டாதத்னால நமக்கு சாப்பாடு எறங்க மாட்டேங்கிது
அ ஆமா
ரொம்ப கஷ்டமா போய்ட்டு அப்பறோ பாத்தீங்ன்னா இந்த ஊர வுட்டு வந்து ஆ சென்னை வந்து எறங்கி சென்னைலிர்ந்து திரும்பி ஊருக் வந்தோ தோழி அன்னைக்கி சென்னைக் வந்து எறங்குனோனயே பசிக்குதுன் சொன்னா தோழி பால் குடிச்சா தோழி ஆற்ர மணிக்கு திரும்பி ஒம்போது மணி ட்ரெய்ன் தோழி திரும்பி ஏழ்ர மணக்குல்லா சாப்ட்டா தோழி ச அவ ரெண்டு இட்லி தா தின்னுவான் நெனச்ச என்ன நடந்ததுனே தெர்ல அஞ்சு இட்லி திங்கறா தோழி உக்காந்துகிட்டு
அய்யோ செம தோழி அ
ரொம்ப பாவமா போய்ட்டு சாப் ட்டுட்டா அதுக்கப்பறம் திரும்பியும் ட்ரெய்ன்ல ஏர்னத்துக்கப்பறோ அ திரும்பியு என்ன நென்ச்துன் தெர்ல பசிக்கிதுன்னு பிஸ்கட் சாப்ட்டுச்சு பால குட் ச்சுது அப்றோ தா தோழி தூங்கிட்ருந்தது திரும்பி பின்பு அழைப்போம் தோழி நன்றி தோழி
மிகவு நன்றி தோழி நன்றி தோழி